ஹலோ ஹலோ
சொல்லுங்க தோழி
வணக்கம் தோழி பேசுறது கேக்குதா
ஆஹ் கேக்குது தோழி சொல்லுங்க தோழி ஆ நான் நல்லாருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கேன் தோழி சாப்பிட்டீங்களா
ஆ சாப்
ஹலோ
சாப்ட்டீங்களா தோழி நீங்க
ம் சாப்ட்டேங்க தோழி என்ன சாப்ட்டீங்க
பருப்புதான் ச தோழி சாப்ட்டேன் நீங்க
ம் நா வந்து அவரக்கா தோழி
சரிங்க இப்ப நம்ம எத பத்தி பேசலாம் தோழி
ம் எத பத்தி பேசுறது உங்களுடைய பள்ளிப் பருவம் சொல்றீங்களா
சரிங்க தோழி இப்ப நான் வந்து இங்க கூல்ல படிக்கம்போது பாத்தீங்க அப்டின்னா வந்து ஒன் டூ ஃபிஃப்த்து வரைக்கு படிச்சா பாத்தீங்க அப்டினா பிஃப்த்க்கப்றம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூல் நாங்க வந்துட்டு
ஆ
சோ அதனால வந்து அதிகமா வந்து பாத்தீங்ன்னா கேள்ஸ்வோட அட்டாச்மெண்டு பாய்ஸ்வோட அட்டாச்மெண்டு கெடயாது
நீங்க பேசுறது தெளிவாவே கேட்க மாட்டிகிது கொஞ்சம் தெளிவா பேசுனா பரவால விட்டு விட்டு கேட்குது ஹலோ
கேக்குதுங்களா இப்ப கேக்குது இப்ப கேக்குதுங்களா தோழி
ம் இப்ப கேக்குதுங்க தோழி
ஆ ஓகே தோழி நாங்க படிச்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு ஜாலியா தா இருந்தோம் படிப்பு அப்டி அங்க இம்பார்டன்ஸ் கெடயாது
அப்பெல்லா அப்டிதா இருந்தோ அதுக்கப்புறோ ஓரளவுக்கு ஏஜ் மெச்சூர் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து படிக்கணுங்கிற ஒரு எண்ணோ வர் இப்ப எனக்குல்லா வந்து நைன்த்து வந்ததுக்கப்புறந்தா நா படிக்குனுங்கிற எண்ணமே எனக்குல்லா வந்துச்சு அது வரைக்குமே எனக்கு அந்த மாரி ஒரு தாட் என்ன கடையாதுன்னு வச்சுக்கோங்களே அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நா படிக்கும்போது வந்து ஸ்கூல் மேம்முலா வந்து அதிகமாக வந்து ரொம்பவு பஸ்ட் இட் கெடயாது கொஞ்சோ லிப்ரலாதா இருப்பாங்க இருந்தாலு ஒரு சில டைம்ல வந்து ஒரு சில மேம் வந்து ஸ்ரிட்டாதா இருக்கு பண்ண அந்த மாரி நா ஸ்ரிட்டா இருக்கும் போது அப்பெல்லா வந்து பாத்தீங்ன்னா படிக்றதுக்கு அடிவாங்குறன்னோ இல்லையோ குறும் பண்றதுக்கு அடிவாங்குவ அந்த மாரிதா நாங்களா ஸ்ரிக்டா இருக்கும்போது அடிவாங்கிருக்கோ இந்த மாரி நீங்களு அடிவாங்னது உண்டா தோலி
நாங்க அடில்லா வாங்கனது இல்ல ஆனா வந்து நெறைய பனிஷ்மெண்ட் வாங்கிர்க்கோ ஏ நாங்களு அப்டிதா நாங்களு அப்டிதா படிக்கிற டைம்ல படிக்கவே மாட் டோ ஏதோ அன்னிக்கினு ஒரு டெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆனா பாஸ் ஆகுற அளவுக்கு படுச்சு வச்சுப்போ மித்தபடி எவளோ ஜாலியா இருக்கணுமோ அவளோ ஜாலியா இருப்போ நறைய பனிஷ்மெண்ட் வாங்குவோ ஹோம் ஒர்க் எல்தாம போனா வாங்குவோ இந்த மாரி நெறைய நாங்க பாராட்டு வாங்கனதவிட இந்த மாரி திட்டு வாங்கனது இதுதா அதிகோ எங்களதா ஒரு வொர்ஸ்ட் டு பேச்சுன்னு சொல்லுவாங்க
அதாவ்து எல்லா பேச்சலயுமே வந்து முடிஞ்சு போற அடுத்த ஜூனியர்ஸ் கிட்ட எப்ப பாத் தாலு இந்த மாரி ஒரு பேட்ச்சு எங்கேயுமே பார்த்ததுன்னு எல்லா ஜூனியர் வர பேட்ச் கிட்ட எல்லாத்டயு இவுங்ளே அதேதா மேம் சொல்லுவாங்க ஆனா பாத்தா ஒரு சில டைம் பாத்தீன்னா இப்ப இருக்குற பேட்ச்க்கு போன பேட்ச் எவ்ளவோ சொல்லுவாங்க எல்லா ஸ்கூல்லயுமே ஏதா ஒரு மேம் அப்டிதா சொல்லுவாங்களா இல்லயா தோலி நாங்கல்லா
திட்டிட்டே நாங்க வெளி ஸ்கூல் விட்டு வெளிய வர டைம்லல்லா ரொம்ப ஃபீல் பண்ணங்க சாருங்களு சேரி மேமுங்களு சேரிரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பேச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா வந்து அப்றோ உங்களோடைய டெய்லி வொர்க்குலா என்னது
நாங்க இடிக்றது குக்கிங் வொர்க்கு அடுத்தது வீட்ல இருந் கவனிச்சுட்டு பாத்துக்றது துப்புபாக்றது இதுதா நம்ப
ம் ம்
வீட்லருந்தே
செரிங்க தோலி மேரேஜ் ஆச்சுங்ளா உங்ளுக்
ஒக்காந்துட்டம்னா நமக்கு நேரம் போறதே தெரியாதுன் வெச்சுக்கோங்ளே இந்த மாரிதா வொர்க் இருக்கு நா மேக்சிமம் வீட்டு வேலையே என்கு செரியா இருக்கு இப்ப போன மாச வரைக்கு செஞ்சுட்ருந்தோ அப்றம் நின்னுட்டோ அவ்ளோதா தோழி இப்ப வீட்டு வேலைய பாத்துட்டு நம்ம இதுவே கொழந்தைங்ள பாத்துட்டு சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்ளே நீங்க
சேரிங்க நா வந்து இப்பதா காலேஜ் பேய்ட்ருக்கே
அப்டிங்ளா செரி செரிங்க தோலி பரவால்ல காலேஜ் லைஃப்ல எப்டி போது என்ன படிக்றது எல்லாமே எப்டி இருக்கு
ம் ஏதோ ஓரளவுக்கு இப்பதா வேற மொதல் வருஷமா அதனால ஏதோ போகுது இன்னவொன்னு அந்த ஸ்கூல்ல லீடுக்கு வரலனு வச்சுக்கோங்ளே
ஆ என்னதா இருந்தாலு ஸ்கூல் லைஃபுக்கு எதுமே ஈடாகாதுன்னு வச்சுக்கோங்ளே கூல் ஃலைப்ல வந்து நாங்க அப்பெல்லா வந்து என்ன பண்ணுவோனா வந்து சைக்கிள்ள போவோ ம் பஸ்ல அதிகமா போ மா ப்றன இப்ப சைக்கிள்ள போம்போது பாத்தீங்க அப்டின்னா ஒருத்தர் ஒருத்தர் அப்டியே போட்டி போட்டுட் ரேஸ் மாரி ஓட்டிட்டுப்போவோம் கேர்ள்ஸ் தா பட் ஒருத்தரோட ஒருத்தர் யார் வீட்டுக்கு போறதா இரு டுதா ஒரு ஒண்ணு வந்து போ இங்கெருந்து வீட்ல இருந்து காலேஜுக்கு போறதுக்கு காம்படிஷன் மாரி வெச்சுக்குவோ சரி ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல இருந்து மறுபடி வீட்டுக்கு வரத்துக்கு சைக்கிள்ள காம்படிஷன் மாரி வைப்போ யார் ஃபர்ஸ்ட்டு க்காங்க அப்டி யார் இங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பிளேஸ் கரக்டா போய் ரீச் ஆவுறாங்க அந்த மார்லா காம்படிஷன் வச்சு இந்த மார்லா போவோ ஆனாலு சம்டைம்ஸ் வந்து ஆ ரிஸ்கு இருக்குது ஏன்னா டர்னிங்லா திரும்பும்போ டக்குன்னு திரும்பாம சைக்கிள் வழுக்கிட்டு விழுவுறது இல்லா டிராபிக் அதிகமா இருக்கும் போது பூ சந்துல பூந்துட்டு போறது இல்லேன்னா அத வெஹிகில்ஸ் மேல போய் இடிக்கிற மாரி போறது இந்த மார்லா காம்படிஷன் வச்சுட்டுதா நாங்க எப்பிமே போவோ ஏன்னா சீக்கிர வீட்டுக் போணு ஏன்னா ஸ்கூலுக்கு போம்போது காலைல போம்போது ஐயோ இன்னைக்கு ஸ்கூலா அப்டிங்க மாரி போர்ல இருக்கு ஆனா ஈவினிங் வரும்போது அப்பா எப்படா வீட்டுக்கு போவ ஜாலியா இருக்குலா அப்டின் தோணதுக்கோசமே ஈவினிங் மேக்சிமம் காம்படிஷன் மாரி வெச்சு அந்த மாரிலா பண்ணுவோ நீங்க இந்த மாரி ஏதாவது ஈவினிங் சீக்கிரமா வீட்டுக் வர்ணு இந்த மாரி காம்படிஷன் மார்லா நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்ளா
இல்ல இந்த மாரி காம்படிஷன்லா இல்ல பக்கத்துலயே ஸ்கூலு எங்க ஃப்ரெண்ட்ஸு எங்க சுத்து வட்டாரத்துலயேதா இருப் பாங்க நால் அஞ்சு பேர் மொத்தமா நாலு பேர் தா ரொம்ப க்ளோஸு இங்க பக்கத்துலயே இருப்போமா நடந்து தா போவோ நடந்துதா வருவோ போகும்போ ஊ சோ இந்த ரோட்ல ஸ்லோவா தா நடந்து போவோ வரும்போது வீட்டுக்கு போகணுங்குற ஒரு இதுலயே ஜாலியா பேசிக்கிட்டு அப்டியே வேகமாவே வந்துருவோ
சரிங்க சரிங்க தோழி ஸ்கூல் லைஃப்ல நீங்க இந்த மாரி கட் அடிச்சிட்டு எங்கெயா வெளில சுத்துனது ஃபிரண்ட்ஸோட எங்கெயா போனது அந்த மாரிலா எதா அனுபவ உண்டா தோழி
அந்த மாரிலா அந்த மார்லா இல்லிங் தோழி வேற பிரைவேட் ஸ்கூல் வேறையா ஸ்கூல் விட்டா வீடு வீடு விட்டா ஸ்கூலு வீடு பக்கத்துலேயே வேற ஸ்கூலு என்ன தா இருந்தாலு மாட்டி போம்ட்டு எங்கேயு போனதில்ல
நா இங்
ஒரு நாள் மட்டு ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு
சொல்லுங்க தோழி
சொல்லுங் தோழி அது ஒரு நாள் மட்டு ஃப்ரெண்டு தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு லீவ் போட்டோ அன்னைக்கி மாட்டிக்கிட்டோ எல்லா பிளான் போட்டு லீவ் போட்றீங்ளா அப்டின்னு சொல்லி அப்பறோ அனிக்கு ஒரு நாள் பனிஷ்மெண்ட் வாங்க
சரிங்க தோழி
வெளியல்லா போனது இல்லங் தோழி நீங்க
நா இங்க வந்து ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு வெளில சுத்தனது இல்ல ஆனா வந்து ஈவினிங் டைம் இல்ல எனக்கியாது ஒரு நாளைக்கு வீக்லி ஒன்ஸ் ஏதா ஒரு நாளைக்கு வீட்டுல சொல்லிரு இந்த மாரி ஃபிரண்ட்ஸ்ஸோட வெளில போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாது உக்காந்து ஏதாது பானிபூரியோ ஏதா ஒரு ஸ்நாக்ஸோ வாங்கி சாப்புட்டுட்டு இங்கயே லேட் பண்ணிட்டு போவோ இல்லைன்னா டியூஷன் சேர்த்தி விட்டுருப்பாங்க டியூஷனுக்கே லேட்டா தா போவோ இங்க எல்லா சுத்திட்டு டியூஷன் ஆறு மணிக்கு டியூஷன் இருந்தா ஸ்கூல் முடிஞ்சு அ ஃப ஃபைவ் தேர்டிக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லா முடிஞ்சி ப சிக்சு சிக்ஸ் தேர்டி டியூஷனா இருந்ததுனா ஸ்கூலு டியூஷனு பக்க பக்கமா இருக்கும்பதா சேத்து விட்ருப்பாங்க அப்பனா டக்குன்ல்லா போகமாட் இங்க டியூஷனுக்கு ஏழு மணிக்கு தா போய் சேருவோ து அப்டிலா ஏமாத்திட்டு டியூஷன் கட்டடிச்சிதா சுத்திருப்போ ஸ்கூல்கட்டடிச்சதுடியு டியூஷன் கட் கடிச்சு
ம் ம்
இது மேக்சிமம் ஸ்கூல் லைஃப்ல
சொல்லுங் தோழி
மேக்சிமம் ஸ்கூல் லைஃபுனு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த டென்த்து டுவெல்த்து லெவன்த் டென்த்து லெவன்த் டுவெல்த்து இது மூனு தா வந்து ரொம்ப வந்து எனக்கு அதிகமா ஞாபக இருக்குது ஏனா மத்ததெல்லா வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் மட்டு தா மெமரிஸ் மட்டுதா ஞாபக இருக்கு டென்த் லெவன்த் டுவெல்த்லா பண்ண சேட்டைகள் அதிகமா காணமா அதெல்லா அதிகமா ஞாபக அதிகமா இருக்கு அ எக்ஸாம்ஸ்ல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் எழுதுற டைம்ல வந்து பாத்தீங்ன்னா அடியில நோட் புக் கொண்டு போய் வச்சுட்டு டெஸ்டுக்குலா பாத்து எழுதுறது இந்த மாரி வேலைல்லா நெறையாவே நாங்க பண்ணுவோ லாஸ்ட் மே எக்ஸாம்ஸ் கெடையாது டெஸ்ட்டிஸ்ல இந்த மாரி பண்ணுவ இல்லைனா ஆல்ரெடி எழுதிட்டு இந்த டெஸ்ட் பேப்பரா உள்ள அட்டாச் பண்ணி குடுக்குறது இந்த மாதிரி வேலையல்லா நெறைய நாங்க பண்ணோ இந்த மாரி நீங்க எதா பண்ண அனுபவோ ஒங்ளுக்கு உண்டா தோழி
ஆ நாங்களு இந்த மாரி நோட்லா எடுத்து வச்சிட்டு போவோ அதே மாரி கச்சிப்ளலா பிட்டு எழுதி வச்சிப்போ இந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் இதெல்லா வந்து கச்சிப்புள்ள எழுதி வச்சுட்டு போய் எழுதுவோ நோட்டு புக்கு அதெல்லா அடியில வச்சுப்போ இந்த மாரி நிறையா நாங்களு பண்ணிருக்கோ தோழி
சரிங்க தோழி என்னதா இருந்தாலு ஸ்கூல் லைஃப் மாரி வந்து எழுதி ஏ என்னிக்குமே வந்து மாறாது மறக் க்கு முடியாது அதெல்லா வந்து ஒரு நினைவாவே இருக்கு ஆனா அது மறுடியு நம்ம அந்த பர்டிகுலர் ஏஜுக்கு போக முடியாது இருந்தாலு அதோடைய நினைவுகள் வச்சு நமக்கு வாழ்ந்துக்கலா அப்டித்தா இருக்குற மாதிரி
நானுயே ஏ ஸ்கூல்ல தாண்டி போகும்போதெல்லா நம்ம என்னென்ன பண்ணோ அதெல்லா அப்டியே ஞாபக வரு
ஆமா தோழி
நம்ம ஸ்கூலாச்சே என்னன்ன பண்ணோ இந்த எடத்துல என்னா பண்ணோ அந்த எடத்துல என்னா பண்ணோ நோ அந்த டீச்சர்ஸ்லா பாக்கும்போதுல்லா கூட ஐயோ அன்னைக்கு அவுங்க அப்டி திட்டினாங்களே இப்டி திட்டினாங்களே இந்த பனிஷ்மெண்ட் வச்சாங்களே அதெல்லா அப்போ ஒரு அசிங்கமா தோழி இப்ப ஒரு தன்னை ஒரு சந்தோஷ குடுக்குதுல
ஆமா தோழி நா ஞாவ எனக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு டைம் வந்து ஏ எங்க வீட்ல வந்து இருக்கிறவங்க ச பக்கத்துல ஒரு அக்கா அந்த அக்காவு வந்து ஆ அந்த சார்ட்ட தா படிச்சாங்க நானு அந்த சார்ட்ட தா படிச்சே அப்புறோ எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு வந்து அ தங்கச்சி மாரிதா அந்த பொண்ணு அந்த சார்ட தா படிச்சது அப்போ வந்து ஒரு நாளைக்கு அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு வர சொல்லிந்தானே அ கூட்டி வரதுக்காக போயிருந்தோ அப்ப வந்து அந்த சார் வந்து இருந்தாப்ல பாத்தாங்க பேசுணோ அப்றோ அந்த மாரி பேசிட்டு போது இவிங்க இங்க எங்க பக்கத்து வீட்டுதாங்கதா சார் சொல்றோ அப்டியா சொல்லவே இல்ல சொல்லிர்ந்தா இன்ன ரெண்டு ரெண்டு அடி சேர்த்து அடிச்சிருப்பேனே அப்டின்னு சொல்லி சொன்னாப்புல அதெல்லா நெனக் க்கும்போது நாம ஸ்கூல்ல எப்டி இருந்தோ எப்டி அடிவாங்னோ இப்ப நம்ல சொல்லம்போது அவரு சொன்ன விஷயங்கலா நெறையா ஞாபக வன்ச்சு அவர் கூட ஏ அந்த கிளாஸ் பீரியட எப்டிலா ஓட் த்துனோ எப்டில்லா மாடிட்டு முழி முழினு முழிச்சோ கிளாஸுன் வரம்பது எல்லாருமே ஸ்டிக்டா இருக்காங்க ஆனா கிளாஸ் தாண்டி வெள்ல சாரு ஸ்டாஃபு யார் வந்தாலு சரி ஜாலியா கலகலனு சிரிச்சி பேசிட்டு எப்டி இருக்காங்க அந்த லைஃப்க்குள்ள மறுபடியு நம்ம போ முடியாது அப்டின்னு நெனைக்கும் போது கொஞ்சோ வருத்தமாவே இருக்கு தோழி
சரி தோழி நமக்கான டைம் முடிஞ்சது நம்ம அடுத்த கால்ல பே
செரிங்க தோழி
உங்களுடன் கருத்துக்களை புகிர்ந்து கொள்வதுக்கு நன்றி தோழி